க்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாருக்கே தோழி
சொல்லுங்க தோழி இனிமேதா தோழி நீங்க சாப் டிங்ளா
அ சாப்ட்டே தோழி நா வந்து ரொம்ப அன்டைம்ல சாப்ட்டே தோழி ம் ஆ காலையிலக்கும் மத்தியானக்கும் நடுவு உள்ள சாப்ட்டே தோழி
சேரி தோழி சேரி சேரி நம்ம தலைப்புக்குள்ள போலாமா
ஆ போலாம் தோழி
ப நம்ம பேசலா
என்ன மாதிரி தலைப்பு உங்களுடைய ஹாபீஸ் என்ன தோழி உங்க பொழுதுபோக்கு
என்னோட பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து பாட்டு கேட் கேக்கிறது ரொம்ப பிடிக்கும்
ரொம்ப நல்ல விஷயம் தோழி
ஆஹ் நம்ம ஏதாவது வேலை பார்க்கும் போதோ இல்ல நம்ம ஏதாவது ஃப்ரீயா இருக்கும் போதோ பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்யறது வந்து ரொம்ப பா நமக்கு எளிமையாவும் இருக்கும் நம்ம சீக்கிரமாவும் நம்ம வேலை முடியும் நம்ம மனசுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்
உண்மைத்தோழி நூற்றுக்கு நூறு உண்மைத்தோழி
ஏன் நான் பேசுறது எனக்கே கேக்குது
எனக்கு கேக்குது தோழி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குது தோழி ஒரு மாதிரி எக்கோ அடிக்குது நான் பேசுறது எனக்கே கேக்குது
இப்ப பரவாயில்லைங்களா தோழி சரியாயிடுச்சுங்களா
சரி ஓகே தோழி சோ அந்த மாதிரி வந்து நம்ம இசையில வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா விதமான பாட்டும் கேட்பேன் மெலோடி சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப புடிக்கும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்பயுமே பாட்டு கேட்டுட்டே இருக்கும் போது மனசும் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கும் ம் வேற எத பத்தி யோசிக்க மாட்டோம் அந்த பாட்டோட அப்படியே அந்த லைன்ஸ்ல அப்படியே நம்ம செய்றோமா அதனால நம்ம வேற எந்த தாட்ஸும் வராது வேற எத பத்தி யோசிக்க மாட்டோம் மனசு ரிலாக்ஸா இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க பொழுதுபோக்குக்கு
தோழி நான் நிறைய டிவி பார்க்க மாட்டேன் நா பாட்டு நிறைய கேப்பேன் தோழி இப்ப எனக்கு வந்து இப்ப பாத்திரம் நிறைய இருக்குன்னா எனக்கு பிடிச்சவங்க கிட்ட போன் பேசிட்டே அது அந்த வேலைய செஞ்சன்னா எனக்கு அது வேல எப்பிடி சீக்கிரம் முடியுதுன்னே தெரியாது தோழி சீக்கிரம் அந்த மாரி அடிஞ்சிரும் தோழி பாட்டு நல்ல
உண்ம தான் தோழி கண்டிப்பா நம்ம நம்ம வந்து ஏதாவது வேல செய்யும்போது அம்மாக்கோ இல்ல தங்கச்சிக்கோ யாருக்காவது கால் பண்னோனா அந்த வேல முடியிறதும் தெரியாது ஆனாலூ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்
பேசிக்கிட்டே அது முடிஞ்சிரும் அந்த வேல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப் பா எனக்கு புத்தஹோ படிக்கறது ரொம்போ புடிக்கு கத கேக்றது கத பாக்றது அந்த மாரி விஷயோ ரொம்போ புடிக்கு அதனால புத் புத்தகோ புத்த புத்தகம் படிப்ப இப்போ அந்த மாரி தா எனக்கு ரொம்போ புடிக்கு இப்பல்லா வந்து எங்க ரொம்ப புத்தகமாவே வர்றது இல்ல எல்லாமே வந்து ஆடியோ பஃபார்மேட்
ஆமாங் தோழி ஆமாங்
அந்த மாரியே வந்துருச்சா முன்னாடி மாரி யாரு புஸ்தகோ வாங்கி படிக்கறது இல்லைல எல்லாமே இப்ப ஃபோன் செல்போன்லயே வந்துர்ச்சு அதனால வந்து கதை கேக்றது ரொம்போ புடிக்கு எனக்கு ரொம்போ ஒரு மாரி மூடஸ் சாப்ட இருக்கு ரொம்பலோன்லியா இருக்கு அப்புன ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டு வுட்ருவ அதுவாட்டுக்கு அப்டியே ஓடி இருக்கு அப்டியே நம்ம கதையக்க அப்டியே ஒன்றிர்வோ நம்ம அந்த கதைல என்னென்னல்லா ட்விஸ்ட் அன் டர்ன்ஸ் வருதுன்னு அப்டியே பாத்துக்கிட்டே இருக்கர்து அதெல்லாமே புடிக்கு ஃப்ரீ டைம்ல நா அதத பண்ணுவ
நல்ல விஷயோ தோழி இந்த பாட் காஸ்
ஆமா ஆமா கண்டிப் ப்பா
ஆஹ் அந்த வாய்ஸே ரொம்ப என்ன சொல்லது அப்டியே மயக் க்கற மாரி இருக்கு
கண்டிப்பா இப்ப ந தூ நைட்டு் தூக்க வரலன்னு வெச்சுக்கோங்க இந்த மாரி கதை ஸ்டோரி போட்டுவுட்டு படுத்தோனா வத்துக்கோங்க நம்ம எப்ப தூங்கறோனே நமக்கே தெரியாது
ஆமா தோழி ஆமா
அப்டியே மெய் மறந்து நம்மள மறந்து அப்டியே தூங்குற மாரி இருக்கு வேற எத பத்தியு சிந்தன வராது
ஆமாங்க தோழி உண்ம தோழி
ச்சுக்கோங்க எதயாவது யோச்சிட்டே இருப்போ நாலிக்கு என்ன பண்ண போறோ எப்டி பண்ணப் அப்பறோ இத அப்டி பண்ணணுமே இத இப்டி பண்ணணுமே னு அவ்லோ யோசன வரு பட் ஆனா இந்த மாரி வந்து நம்ம கத போட்டுட்டு தூங்கும் போது எத பத்தி யோசிக்க மாட்டோ அந்த கதைய கேட்டுகிட்டே அப்டியே நம்மளே துங்கிர்வோ தாலாட்டு மாதிரி அந்த வாச வாய்ஸா இருக்கட்டு அந்த விஷயமா இருக்கட்டு அது எல்லாத்தையு கேட்டுட்டு அப்டியே தூங்கிர்
உண்மதா தோழி உண்ம தோழி அது பொழுதுபோக்கு நா பாட்டு கேப்ப தோழி அப்பரோ பசங்க கூட டைம்ஸ் தென் பண்ற அவுங்குக் கூட வெளையாட்றது அவங்க கிட்டதா சோ கத ஒரு ஒரு நல்ல ஒரு மாரல் ஸ்டோரிஸ்லா சொல்றது இப்டிருக்
கண்டிப்பா கண்டிப்பா ம் ம் ம் ம் ம் ஆமா பசங்க வந்துட்டாலே நம்மளோட ஃப்ரீ டைமே போயுரு அவங்களோட பேசுறது அவங்க அவங் பட் அவங்ளுக்கு சொல்றது அவங்க ஸ்கூல் கதைய கேக்கணுமே வந்தோன்ன நாலுமாக்கோ அவுங்க சாய்ங்காலோ ஸ்கூல் விட் வந்தோனே நம்ம உ கதய கேக்கணு ஒரு ரெண்டு பேரு அட்ட டைம்ல பேசுவாய்ங்க இருடா ஒர்த்தன்ட்ட கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்றோ இன்னொர்த்தன்ட்ட கேக்றே அப்படின்ற மாரி இருக்ஊ நீ அதுக்குள்ள போய் இந்த இந்த வேலயல்லா பண்ணிட்டு வா அதுக் ள்ள நா இவன்ட கத கேட்டு முடிக்கிறேன் சொல்லி ஒர்த்தன சமாதானப்படுத் தி ஒருத்தன்ட்ட எல்லா கால்ல என்ன நடந்துச்சு எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்றோ திரும்ப அடுத்து உள்ளவன்ட்ட கேக்கணூ
கரெக்ட் தோழி தோழி உங்ளுக்கு ரெண்டு ப பையன்களா தோழி தோழி எனக்கூ ரெண்டு பையன்ங்க தோழி எப்டி தோழி சமாளிக்றீங்க
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டோ இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே அப்படிதாம்ப்பா பசங்கன் மட்டூ இல்ல பொண்ணுங்களுமே அப்டிதா
தோழி இவுங்க வந்து வெளையாட்றதே அடிச்சுக்கிறாங்கத் தோழி
ஆமா அப்டிதா அவங்ளோட வெளயாட்டோடதே அப்டிதாருக் கு
ரொம்ப என்ன சொல்றது ஒருக் ஒருப் க ஒரு பழக்கமே வந்து ரொம்ப க் ஒரு ஹார்ஷ் பிஹேவியரா இருக்கு
அது இப்போ உள்ள அந்த வெளையாட்டு பசங்களுக்கே புரியாது நம்மதா நம்மதா அத வந்து இல்ல சேந்து வெளையாடுங்க அன்பா வெளையாடுங்க ஒழுங்கா பேசுங்க இது பண்ணுங்க நம்ம இப்பருந்தே நம்ம சொல்லிக்டேருந்தா என்னைக்காது ஒரு நாள் அது அவங்களுக்கு மேபி அவங்க இன்னு கொஞ்சோ பெரியவங்களா ஆகும்போது அவங்களுக்கு புரியுமா இருக்கூ
தோழி அவுங்க அடிச்சுக்கிறாங்க புடுச் சுக்றாங்க பட் நாம இருக்றப்ப அடிச்சுக்கிட்டா வந்து அடிக்கக்கூட டாதுன் மெரட்டலா நம்ம இல்லாதப்போ அப்டி அடிச் சு உருண்டு பெரல்றாங்
அந்த ஒரு பயோ இருக்கதா தோழி செய்யூ நம்மளா வந்து இ பசங்க இருந்தாங்கனா நம்ளால எங்கயூ போக முடியாது வேற எதையூ நம்ம வேற எதுவூ வேற எதுவூ வேல கூட பாக்க முடியாது அவங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இரு
ஆமாங் தோழி ஆமாங் தோழி அதுவூ ஏ சின்ன பையன்லா அமைதியா இருந் துட்டான ஏதா ஒரு வேல செய்யறான்னு அர்த்
கண்டிப்பா பசங்க அமைதி நார்மலாவே பசங்க அமைதியாருக் காங்கன்னா அவுங்க நமக்கு தேவல்லாத வேல ஏதோ
ஏதோ ஒண்ணு இருக்குன்ன நம்மளுக்கு பெரிய வேல காத்துருக்கு அ தோழி உங்க பசங்க என்ன தோழி எத்தினவு தொழி படிக்கிறாங்க
ஆஹ் பெரிய பைய வந்து து சிக்ஸ்த் படிக்கிறா சின்ன பைய வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற
சூப்பர் தோழி என்னுடைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பெரிய பைய செகேண்டு் தோழி சின்னவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தா யூ கே ஜி போறாங்க தோழி
ஓ அப்ப ரொம்ப குட்டில சோ அப்டினும்போது ரொம்ப சண்ட வரு இ பெரிய பச பசங்களா இருந்தாலு செரி சின்ன பசங்களா இருந்தும் செரி எல்லாருமே சண்ட போடுறாங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டு அவன் என்ன இப்டி சொல்லிட்டா இவ என்ன இத புடிங்கிட்டா இவ இத வாங்கிட்டா இவேன் இத வக்க மாற்றா டிவியா இருக்கட்டு வளையாட்டு ஜமானா இருக்கட்டு எல்லாத்திலமே சண்டதா சேர்ந்தே இதுது பண்றதே கெடையாது
அப்டிதா தோழி இருக்கு இதுல வேற இவனுக்கு லீவ் இல்லைங்களா இவனுக்கு வந்து பத்தாந்தேதி தா அ ஸ்கூல் போட்ருக்காங்க தோழி
சரி ஓக் கு அஹ்ம் அதனால என்ன கூட கொஞ்ச அவ மட்டு வீட்டுல இருக்க நா மட்டு ஸ்கூலுக்கு போனுமா கொஞ்ச சீக்கிர அததா கொஞ்ச சீக்கிர எந்திரிச்சுட்டவோ இல்ல அவனுக்கு ஏதாவது கொஞ்ச கூட குடுத்துட்டாலு அவனு மட்டு அவள குடுக்கற எனக்கு மட்ட கம்மியா குடு
தோழி எடக்கு என்ன சொல்றது தெரியல பாத்ரூம் கூட ஒன்னாவ் தா வருது தோழி நா என்னதா பண்ண எனக்கு இப்ப அர்ஜென்ண்டா வருது நா இங்கயே போயிடுவே நானு இங்கயே போயிடுவேன்றாங்க தோழி ந இப் என்ன போயிட் சொல்றது
ரொம்ப கஷ்டந்தா எல்லா விஷயத்திலயுமே ஒருத்தரோட ஒருத்தர் இல்லடா பொறுமையாறிடா ஒன்னு இல்லடா அவனு உன் தம்பி தானடா உன் அண்ணன் தானடா அப்டின்னு அது புரிய மாட்டேதா அதுக்காக அவன் மட்டும் அப்டி பண்ணுவானா இத மட்டு இப்படி பண்ணுவானா அப்டின்னு பசங்கிட்ட இ ப்படியே சேர்ந்து இருங்க ஒன்னா இருங்க சண்டை போடாதீங்க நீ அவனுக்கு தீனிப் நீதா அவன பாத்துக்கணு நீ தா அவன பாத்துக்கணு இது உன்னோட அண்ண அப்டின்னு இப்பறதே நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்பதா கொஞ்சமாவது அவங்க வளரும் போதாவது அது புரியுல நமக்கா அண்ணே இருக்கா நமக்கா தம்பி இருக்கா அப்படினு ன்ற மாரி அந்
ஆமா ஆமா கரெக்ட் தோழி கரெக்ட்டு தோழி அது பெரிய பைய வந்து என்ன சொல்றதுன அவ சின்ன பைய பால் போட்டா அவ அந்த பால் அடிச்சுட்டு அமைதியா இரு கா பால் அடிக்கலனா இனி தப்பா போர்ற நீ தப்பா போறவனுக்கு பாலே போட
ஆ கண்டிப்பா பா அந்த பெரிய பசங்க வந்து சின்ன பசங்கள வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க டாமினேட் பண்ணிட்டு டே இருக்காங்க உனக்கு அது தெரியில உனக்கு அது வரல அப்படின்ன ஒனே இவுங்களுக்கு அது கூட கொஞ்சோ கோவ வருது என்ன எப்டி சொல்ற எனைய அப்படி சொல்றே எனக்கு அதெல்லா தெரியு உனக்கு தா தெரியில அப்டின் திரு
கோவந்தா பரவால தோழி பேட் து ஒரு பக்க பால் பறக்குது
கரெக்ட் தா அப்படிதா போயிட்டு இருக்
எனக்கு நா பெரிய இப்போ என்ன கொஞ்ச பிடிவாதமா இருக்கிற மாரி எனக்கு நா நெனைக்கிறே அவன எப்டி அதுலருந்து நா மீட்டு கொண்டு வரத் அதென்ன எனக்கு
அது நம்ம பேசுற விதத்துலதா இருக்கு நம்ம பொறுமையா ஒக்காந்து பேசணு இல்லனா இப்பெல்லா பண்ணக்கூடாது இப்பெல்லா கோ கோவப்படக்கூடாது இப்பெல்லா பிடிவாத பிடிக்க கூடாது கொஞ்ச பொருந்து நடக்கணு கொஞ்ச விட்டு குடுத்துப்போ அது நம்ம தம்பி தான அப்பெல்லா பண்ணாதன் சொல்லி நம்ம எவ்ளோவுக் எவ்ளோ பேசுறோமோ அது அவுங்களுக்கு அவ்ளோ அவ்ளோ இனப்பி இல்லனாலு எப்பயாவது ஒரு தரவ அவுங்க அத யோசிப் ப்பாங்கள ஐயோ அன்னைக்கே அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்னு அதனால நம்ம வந்து பிள்ளைங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதா இது ஒரு தீர்வு என்னோட பையன வந்து ரொம்ப கோவப்படுவா சும்மா சும்மா அவன அடிச்சிட்டே இருப்பே நானுமே சொல்லிக்கிட்டே இருப்பே அப்டி பண்ணாத நம்ம தம்பி அப்படின் நென அவனுக்கு தெரியில அவனுக்கு சொல்லி் கொடு நீதா அவன பாத்துக்கணு நீ தான அவன என்ன பண்றியோ அத தான அவனு பண்ணுவா உன்ன பத்துதா அவ பண்றா சோ அதனால வந்து நீ நல்லா நடந்துக்கோ நீ கோப் படாம இருந்தா தா அவனு கோவ்படாம இருப்பா அப்டின்னு சொல்லி நம்ம எ்வளோ எவ்ளோ பேசிக்கிட்டே இருக்கமோ அவ்ளோ கவுளோ பிள்ளைங்க கொஞ்ச நம்ம சொல்றத லிசன் பண்ணுவாங்க சோ நீங்க வேணா அத ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைங்ககிட்ட எவ்வளோ தூர முடிஞ்ச வரைக்கு பேசிக்கிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருந்தீங்ன்னா வந்து அவுங்களுக்கு கொஞ்ச ஓரளவுக்கு செரி நம் அம்மா அப்டி அன்னைக்கு அப்டி சொன்னாங்கல்ல ஆ ஏதோ அடிபட்டாலோ இல்ல ஏதோ ஒடம்பு செர்லனாலோ ஐயோ அவனுக்கு ஏதோ ஆச்சுமா அவன பாருமா அவக்கு ஒண்ணு செய்யாதுமா அப்பிடின் சொல்லி அந்த அந்த கேரிங் வந்த் இது நம்மக்கிட்ட இருந்துதா அவ்ங்களுக்கு வரு உம் அது அவ்ங்க பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரு இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாமே பிடிவாதமாதா இருக் குங்க அத நம்மதா கொஞ்ச கொஞ்சமா இல்லடா பிடிவாதம் பிடிக்க கூடாது இப்டி பண்ணக் கூடாது அப்டி பண்ணக்கூடாதுன் நம்மதா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவ்ங்கள கொஞ்சோ காம்படுத்தி இப்பருந்தே கொஞ்ச சொல்ட்டாதா பின்னாடி இவ்ங்க பெரிய பசங்களாவகும்போது கொஞ்ச சேந்துருப் ப்பாங்க இல்லேனா இப்பயே அடிச்சிக்கிறாங்கனும் போது அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்குல கண்டிப்பா கண்டிப்பா சேரி தோழிட் நமக்கு நேரம் முடிஞ்சது இன்னொரு அழைப்புல பேஸ்லா நன்றி நன்றி நன்றி தோழி நன்றி